ஹலோ தோழி
ஹலோ ஹலோ கேக்குதா தோழி ஹலோ
என்ன பண்றீங்க தோழி
ஆ அந்தோ சமையல் தா தோழி நீங்க
நானும் தோழி சமையல் செய்யணு சேரி உங்ககிட்ட பேசிட்டு செய்யலா ஏன்ட்ட தோழி என்ன சமையல் தோழி செய்றீங்க இன்னைக்கு
வந்து சாப்பாடு கொஞ்சோ மட்டன் இருந்துச்சு தோழி அதா மட்டன் கொழம்பு வச்சிருக்கே தோழி நீங்க தோழி
இப்போ சாம்பார் தா தோழி செய்யணு நேத்து நா நான்வெஜ் எடுத்தே அதனால இன்னைக்கு சாம்பார் செய்யலாண்டு தோழி நீங்க மட்டன் கொழம்பு எப்டி தோழி செய்வீங்க
மட்டன் கொழம்பா தோழி ஃபஸ்டு வந்து நம்ம தேவயான அளவு வெங்காயோ எடுத்து எத்து வச்சுக்கணு தோழி ஒரு கிலோக்கு ஒரு நா ஒரு மூனு நாலஞ்சு வெங்காய எடுத்து வச்சுட்டு தக்காளி ஒரு ஒரு மூனு எத்துக்கலா தோழி போதும் அப்றமா நம்ம தேவயான அதன அளவு இந்த புதினா அப்றோ வந்து கொத்தமல்லி அதையு நம்ப கொஞ்சோ கிள்ளி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த பட்ட லவங்கம்லா இருக்கும்ல தோழி அது எண்ணெயில போட்டு உம் யா ஏலக்கா ஒன்னே ஒண்ணு போட்டுக்லா தோழி போட்டு போட்டு ஆ நம்ம வெங்காயத்த வந்து ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிடனு தோழி நம்ம இஞ்சி பூண்டு வந்து அரச்சு வச்சுக்கனு அதுல இஞ்சி பூண்டு கூட வந்து ஒரு வெங்காயோ சேத்துப்பே தோழி அப்ப கொஞ்சோ நல்லா இருக்கு கொஞ்ச வெங்காயோ சேத்து அரச்சுக்கனு அந்த மாரி அரச்சிக்கு தோழி அப்றோ வந்து மசாலா கூட ஒன்னு தயார் பண்ணுவோ தோழி நாங்க கடைகள்ல வாங்கி அது போட மாட்டோ அந்த மசாலா அந்த பேக்கெட் வரும்ல தோழி மசாலா பேக்கெட்ன்னு சொல்லிட்டு அதுல இந்த கசகசா கா அந்த ஓ சோம்பு அதெல்லா இருக்கும்ல தோழி அது பட்ட அந்த ஸ்டார் மாரி இருக்கும் பாருங்க அது அதெல்லா போட் விட்டு அரச்சிருவோம் தோழி நல்லா அரைச்சு அது மாஸ் தலாவ வச்சு போம்
கரெக்ட்டு தோழி
அந்த மாரி வச்சுட்டு பஸ்ட் எண்ணெ இந்த பட் ட லவாங்கம் இந்த எலலா போட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்றமா கொஞ்சோ அந்த இஞ்சிப் பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி அப் டுரு போணு தோழி நல்லா அதெல்லா வாதிக்கினே இருப்போம் வதை வாதங்கன்ன பிற து அந்த புதினா கொத்தமல்லி வச்சுருந்தோன்ல
ஆமாந்தோழி ஓகே தோழி
இந் அது கொஞ்ச போட்ட டேஸ்ட் வருந்தோழி அதுக்காக யூஸ் பண்ணுவோம் கொஞ்சந்தா அது போட்டு இது பண்ணிட்டு அப்புறமா நம்ம இந்த இது விற்குல தோழி ஆ மட் இல்ல தோழி நாங்க போட்டு வேக வைப்போம் தோழி நாங்க நல்லா அந்த கறிய நல்லா அலசி ட்டு நா நல்லா இது பண்ணிட்டு
ஓ
அப்புறமா அது வந்து நாங்க அந்த இப்ப போட்டோல புதினல்லா அதுல்லா போட்டுட்டு மசாலா எல்லா இப்ப நம்ப எடுத் துச்சுமே அந்த மசாலா எல்லா போட்டு நல்லா இது பண்ணிட்டு இந்த கறி எடுத்து போட் ட்டு இந்த தேவயான அளவு மொளகாதூள் உப்பு போட்டுக்கணு தோழி போட்டு கடைசிய தண்ணி ஊத்தணும் தோழி எல்லா கொஞ்சம் வதங்கன பிறகு கொஞ்சம் கொஞ்சம் எல்லா சேத்துட்டு லாஸ்ட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்தி தேவயான அளவு தண்ணி ஊத்தி விசில் வச் சிருவன் தோழி நா ம் வச்சிட்டு ஒரு பத் து விசிலுக்கு வப்பன் தோழி
ஆமா தோழி மட்டன் லேட்டா வேகுன் சொல்வாங்க
பத்து விசில் வச்சாதா எங்களுக்கு நல்லா ஆயிடும் தோழி அது நல்லா வெந்துரு மட்டன் ஆ அப்ப தெரந்து பாத் தா கொஞ்சோ தண்ணியா இருந்துச்சின்னா கொஞ்சோ கொதிக்க விடலா தரந்து கு இல்ல நம்பளுக்கு இந் நல்லவே போதுனா விட்ராலா தோழி அவ்ளோதா தோழி ம் வேற எது லாஸ்ட்டா எறக்கிடுலாம் ஆ ஆமா தோழி கொத்தமல்லி கொஞ்சோ போட்டு லாஸ்ட் த எறக்கிர்லா
இது நல்லா இருக்கு தோழி ஈஸியா இருக்
ஆ ஆ செஞ்சி பாருங்க தோழி நீங்களும் நீங்க எப்டி வைப்பீங்க தோழி
நா மட்டன் கொழம்பு வச்சதில்ல தோழி நானு சிக்கன் தான் தோழி ஃப்ரை பண்ணுவே மட்டன் கொழம்பு அதுக்கு அதான் உங்கள கேட்ட
ஓ ஆ சிக்கன் எப்டி ஃப்ரை பண்ணுவீங்க தோழி நீங்க கடைகங்ள்ல மாவு வாங்குவீங்களா
இல்ல இல்ல தோழி நாம்ப வெறும் நீங்க சொன்ன மா திரி தா சிக்கன வேக வச்சு சரி வந்த தோழி நானு அத நல்லா கழுவிட்டு அப்றோ குக் குக்கர்ல மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேகவச் சரி வந்த தோழி வேணுனா கொஞ்சோ இஞ் இஞ்சி பூண்டு விழுது இந்த பெ மெளகு தூளு கொஞ்சோ போட்டுக்கலா இப்ப நம்ம கொழந்தைங்களுக்கு தரதுனால நான் அது வாசன அவுங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோனு சொல்லிட்டு வெறும் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சுப்பே தோழி
ஆ சூப்பர்
அப்றோ நமக் இது வெங்காயமு தக்காளியு நல்லா பொடியா கட் பண்ணி நா தோழி ஒரு அர கிலோ ஒரு பச்ச மெளகா எடுத்துக் கோங்க ரெண்டு வெங்காயோ ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க அப்றோ பட்ட லவங்க ஆ இதெல்லா தாழி ட்டு வெங்காயோ போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிட்டு அப்றோ தக்காளிய போட்டுட்டு நமக்கு தேவயான மெளகு மெளகா தூள் போட்டுடுங்க நம்ப வீட்ல அரச்சு வச்சுக்கிற மாரி இந்த பட்ட லவங்கம் இதெல்லா போட்டு அரைச்சி வச்ச பொடி இருக்கோ பாருங்க அத போ போட்டுட்டு இந்த சிக்கனு அந்த தண்ணியோட இது பண்ணி ஊத்திட்டு கொதிக்க வச்சிட்டு நல்லா டிரிஃப் ஃப்ரை ஆயிடுச்சு அப்பிடின்னா கொஞ்சோ கடசி ஸ்டேஜ்ல கொஞ்சோ கருவேப் பில சேத் க்கோங் தோழி அது நான்வெஜ் வாசனை இன்னு நல்லா தூக்கிகுடுக்கு நம்ம மோய் ஆமா தோழி லாஸ்டா கொஞ்சோ ஓளவுக்கு கிரேவியா இருக் போம்போது
ஆ
கருவேப்பில பிரிச்சி போட்டோ அப்பிடின்னாக்கா அது இன்னு நல்லா வாசன குடுக்கு தோழி இன்னு அது நல்லா ஃப்ரை ஆயிருச்சி அப்பிடின்னா கொத்தமல்லி கொஞ்சோ பெப்பர் கடைசியா சேத் ப்போ அப்பிடின்னு போது தன் நா அந்த ஃப்ரை டேஸ்ட் நல்லா இருக்கு
ஓ சேரி தோழி இது வேற மாரி இருக்கு தோழி நீங்க சொல்றது இது ட்ரை பண்ணி பாக்குற தோழி
ம் தோழி இது நல்லா இருக்கு இதுவு ரசமு சேத்து சாப்டோ ப்டினாவே ருசியா இரு
ஓ கண்டிப்பா தோழி
நீங்க அந்த சூப் இருக்கு தண்ணிருக் து பாருங்க தோழி வேக வைச்ச தண்ணி அந்த தண்ணில கொஞ்சோ மெளகு தூள் போட்டு அப்புறோ கொழந்தைங்களுக்கு குடி தோன்னாலு குடிப்பாங்க தோழி நல்லா இருக்கு
ஓ சேரி தோழி ஹல்த்திதா ஆ அமா தோழி கொழந்தைங்க அப்பு வு நல்ல டேஸ்ட்டா இருக்குன்னுவாங்க
ஆமா அதுல நீங்க வேக வச்ச அந்த சிக்கன் பீஸ்சு கொஞ்சோ சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுட்டோ அப்பிடின்னா சேத்து சாப்ட்ருவாங்க தோழி அவுங்களுக்கு காரோ இல்லாம இரு தோம் அப்ற நம்ம அந்த சமைக் கிற நேரத்துலயு அவுங்க அத சாப் டாங்க அப்டின்னு போது நமக்கு கொஞ்ச சே லேட்டா செஞ்சோன்னாலு பிரச்
ஆமா தோழி ஆமா மா தோழி அவுங்க கொஞ் ஜுல இதுவா கேக்குறாங்க தோழி காரோ இருக்க கூடாது டேஸ்டு இருக்கணு அந்த மாரி கேக்குறாங்க தோழி ஆ இந்த மாரி சூப் வந்து நம்ப வச் ஆ இந்த மாரி சூப் குடுத்தோனா கொழந்தைங்க கெல்தியாவு இருக்குல்ல தோழி இது ம் இது புதுமையா இருக்கு ஆ இது செஞ்சு பாக்குறே தோழி இல்ல தோழி எனக்கு சூப் வைக்க தெரியாது தோழி ஆட்டுக்கால் சூப்பு வச்சு சொல்வாங்க கடைங்கலதா வாங்கி சாப்டுருக்கே தோழி அது
ஆ தோழி இந்த வெஜ்ஜுல கூட செய்யலாந்தோழி நா நானு இப்ப அது ரீசண்டா ட்ரை னு வாழத்தண்டு சூப்பு ட்ரை பண்ண தோழி நானு அது ரொம் ரொம்ப அருமையா இருக்கு தோழி நா சொல்றே
தி தா தோழி அது ஆ சொல்லுங்க தோழி
தோழி ஒன் ஒடம்புக்கும் வாழத்தண்டு சிறுக சிறுக ஆ கட் பண்ணி போனோஜ் தோழி அது நம்ம பொரியல்கு செய்யிற மாதுரியே அத கட் பண்ணிட் டு டு குக்கர்ல போட்டு வேக வைக்கிற மாதிரி தான் வரும் அத கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்ச மஞ்சத்தூள் சி இந்த சின்ன வெங் காயம் இருக்கு பாருங்க அத போட்டுக்கோங்க பொருச் சின்ன பீஸ்சு இஞ்சி ஒரு நாலு பல்லு பூண்டு கொஞ்சோ மெள க்கு சீரகம் இது போட்டுக்கோங்க தோழி அதுல வெறும்னா அதுல வெது வதக்க கூடாது அந்தப்பா குக்கர்ல அப்பிடியே போட் டு கொஞ்ச தண்ணி காய் நனையற வரைக்கு தண்ணி வச்சி சட்டு வேக வச் சிருங்க தோழி அது வேக வச்சிட்டு பாதி வந்து து அரைச்சிகோங்க தோழி அந்த பூண்டு இஞ்சல்லா க்கற மாரி எடுத்து அரச்சிக்கோங்க வெறு வேக வச் ச்ச தண்டு கொஞ்சோ அந்த கட் பண்ண மாதிரியே கொஞ்சோ அப்பிடியே எடுத்து வச் ச்சி கோங்க அப்புறோ கொஞ்சமா எண் ண்ண ஊத் தி அப்புறோ கொஞ்ச சின்ன சின்ன இந்த பெரிய வெங்காயத்த சின்னதா பொடியா நறுக்கி அதில போட்டு வதக்கி அப்புறோ நம்ம இந்த அர ச்சி வச்சிருக்கற பேஸ்ட் எல்லா போட்டு கொஞ்சோ வதக்கிட்டு ஆ தண்ணி ஊத் ர ட்டு அந்த இருக்கற தண்டு எடுத்து வச்சதெல்லா கொதிக்க வச்சிட்டு கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக் கொதிக்க வச்சுட்டு கு
ஆ ஆ நல்லா இருக்கு தோழி சொல்ல சொல்லவே இது செஞ்சு பாக்குறே தோழி நானு ஒடம்புக்
ஆமா தோழி நீங்க ஈவி்னிங் டைம் ஆமா ஈனிங் டைம்ல குடிச்சோ அப்பிடின்னா நமக்கு நல்லா இருக்கு தோழி இந்த பானிபூரி அந்த மா போகாம நீங்க இதுலியுமே ம் அந்த கான்ஃபிளெக்ஸ் மாதிரியோ ஏதா ச்சோ அந்த மேல போட்டு ட்டு கொஞ்சோ நம்ப ஆ நீ என்ன கொஞ்சோ கொத்தமல்லி அந்த மாரி போட்டு சாப்பிட்டோ அப்பிடின் ன்னா அவ்ளோ நல்லா இருக்கு தோழி
கண்டிப்பா நா செஞ்சி பாக்குறே தோழி அருமையா இருக்கு சொன்னதே நீங்க இத வச்சி நா
ஆமா தோ நீங்க ஒரு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாத்துட்டு சொல்லுங்க
தோழி நா உங்ளுக் க்கு சொல்றே தோழி வேற எதுவு சேக்க வேணாமா தோழி இதுல கடைசியா அந்த கொத்து த்தமல்லிகள் எல்லா போட வேணம்மா
அதா தோழி ச அந்த நறுக்கிய வெங்காயமு கொஞ் சோ கொத்தமல்லி இந்த கான்ஃபிளாக்ஸ் இத போட் ட்டு வேணுன்னா உங்களுக்கு காரோ கம்மியா இருந் துது என்ன பெப்பர் போட்டுக்கோங்க தோழி போட்டுட்டு சாப்பிடுங்க அது எனக்கு இப்ப சொல்ல த் திரும்ப செ ஞ்சி சாப்பனுட்டு
கண்டிப்பா செஞ்சி சாப்புடுங்க தோழி நானு செஞ்சி பாத்துட்டு உங்களுக்கு சொல்றே
நீங்க வாங்க தோழி ஒரு நாங்க இங்க வீட்
உம் கண்டிப்பா வரே தோழி நானு செரி தோழி எனக்கு ஒரு அழைப்பு வருது தோழி நா கூப்டுவே தோழி ஆ சரி தோழி அ பாய் தோழி